நல்லு இருக்க
இப்பதா கொஞ்ச உக்காந்த நாள் ஃபுல்லா ஒரே வேல மாதிரியே போயிச்சு
அதா காலையில எழுந்தலந்து நைட்டு வரிக்கு நம்மளுக்கு தூக்கமே இல்லாம போயிடுதுல்ல
ஆமா ஆமா அலாரோ அடிச்ச ஒடனே எழுந்துக்குணு அப்றோ பாத்தா வேல இருக்கு பெரிய வேலையா இருக்கு இதுவே
ஆமா சில நாள்ல்லா சில நாள்ல்லா அலாரோ மூணு தடவ ஆஃப் பண்ணிட்டுதா எழுந்துப்பே நானு அலாரோ வெச்சுருவே நைட்டே நாளைக் எழுந்துக்கணு அப்டின்னு சொல்லிட்டு ஆனா எழுந்துக்கவே முடியாது ஒரே தூக்கமா வரு என்னா பண்றது எழுந்து எல்லா செஞ்சு தானே ஆவணு
அதேதா இங்கேயு வேல கட கடன்னு அலார அடிச்சவனே அடுத்அடுத்து இருந்துட்டே இருக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருக்கணு
கால்லல நேரந்தா ரொம்ப வேகமா ஓடு என்ன பண்றதுனே தெரில்ல ஆனா கால்யே எழுந்து நம்ம எல்லா வேலையு செஞ்சுட்டோ வச்சுக்க வீட்ல அப்றோ நம்ளுக்கு வேலையே இருக்காது அது ஈஸியா நம்ளுக்கு போயிடுல
சரியா சொல்றே ஒரு டீ குடிக்கிற நேரோ இல்லாம அவஸ்தப்பட வேண்டியதாருக்கு சீக்கிரமா கெளம்பணு அப்டின்னு
சில நேரோ சாப்பாடு கூட சரியா ச சாப்ட முடியாது நம்மனால யார்னா எங்கனா கூப்பறாங்கனா உடனே போணு நம்மளு சேந்துட்டு சும்மா வேலைக்கெலா போனுனா சாப்பாடூ செஞ்சுட்டு அவங்க வீட்ல இருக்கவங்க செஞ்சுட்டு நம்பளு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கட்டிட்டு போற்த்துக்குள்ள படாதப்பாடு பட வேண்டிதா இருக்கு
அதுக்கப்றோ நாம்மளு வெளியிலலா போனு, நெறைய வேலை இருக்கு கடைக்கு போனு வாங்ணு இதெல்லா வேற இருக்கு அந்த வேல வேற இருக்கு
ஐயோ அத பத்தி ஏ கேக்குற கேக்கவே வேணா பாதி நேரோ வந்து ரோட்லயே நம்மளுக்கு போயிடுது அதுதா பெரிய தலவலியா இருக்கு
அந்த நேரத்த யோசிச்சாலே நம்ம வாழ்க்கையே அப்டியே ஓடிடுமோ அப்டின்ல்லா தோணு எனக்கு சில நேரத்தில
ஆமா நீ எதுக்காக இவ்வளோ அவசரமா அப்டின்னு கூட நம்பளுக்கு தெரியாது எதுக்கு இவ்ளோ ஸ்பீடா நம்மளுக்கு போகுது லைஃப் நா ஒண்ணுமே புரியாது நம்மளுக்கு நமக் டா டெய்லி எப்டி சொல்றது இது செய்ணு அது செய்ணு கால்ல இருந்து நைட்டு வரைக்கு வேல, கால்ல ஒண்ணு செய்யணு மதியானம் ஒண்ணு செய்யணு இங்க நைட் ஒண்ணு செய்யணு காலைல வச்சத நைட்டு சாப்ட மாட்டாங்க சேரி செய்யனுமேன்ட்டு செய்வே நானு
ஒரு வாட்டி எழுந்து நின்னுட்டா போது காலில அதோட நைட்டு போய் தா உக்காற மாரியே இருக்கு
அதுதா பிரச்சன ஒரு நாளு சோம்பேறி தனமாவே இருந்தா அடுத்த நாள் வேலை வந்து அப்டி எப்டி சொல்றது கஷ்டமாயிடுது நம்மளுக்கு சேரி நம்ம இன்னைக்கி இருக்கலா இப்டி இப்டின்னு சொல்ட்டு இருக்கிறோ நாளைக்கு அந்த வேலய எடுத்துச் செய்ய சொல்ல எப்டி இருக்கு கஷ்டமா இருக்கு எப்படி இந்த வேலைய செய்றதுன்னே தெரிலையே அப்டின்ட்டு
அதா வீட்டுக்கு வந்தாதா ஓய்வு கெடைக்குனு நெனைக்க முடில வீட்லயு வேலைதா ம்
சில நேர எல்லாருமே நம்பள நம்பள தேடுற மாரியே இருக்கு ஐயோ, எங்க எங்க வேலை செய்யறத்துக்கு எங்க வேலை செய்யணுமே அந்த மாரி இருக்குது வீட்ல எல்லாருமே இப்டிதா இருக்காங்க
ஆமா செரியா சொன்னே ஒரு நிமிஷ கூட அமைதியா உக்காரவே முடில யாராவது கூப்டுட்டே இருக்காங்க டீ போடு தோச ஊத்து தண்ணி எடுத்து குடு இந்த மாரியே ஓடிட்டு இருக்கு
ஆனா நைட்டு படுக்க போற நேரோ வந்தா இன்னிக்கி என்ன பண்ணோ அப்டி நெனச்சாதா அப்டே ஃபாஸ்ட்டா போயிட்து நம்முளுக்கு இன்னிக்கி நம்ம என்னதா பண்ணிணு இருந்தோனு பாத்தா வேகமா போயிருக்கு
ஆமா இன்னிக்கி என்ன பண்ண நா கூட யோஸ்ச்சு பாத்துருக்க ஆனா எதுமே ஞாபகோ இருக்காது அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிருக்கு
ஆனா சில நாள்லா வந்து நம்புளுக்கு அப்டியே இருக்கு இன்னிக்கு இதெல்லா நம்ம பண்ணோல நேத்து இ நேத்து சாம்பாரா அப்ப இன்னிக்கி கார கொழம்பு நாளைக்கும் சாம்பார் செய்ணுமா அந்த மாரி நம்மளுக்கு அந்த வந்துட்டு வந்துட்டு போவு அந்த சாப்பாட் ஞாபகமே வந்துட்டு வந்துட்டு போது
அந்த சாப்பாடே இன்னிக்கு என்ன செய்றது நாளைக்கு என்ன செய்லா அது வேற ஒரு பிரச் பிரச்னையா இருக்கு
ஒரே மாதிரி தா தினமு இங்கெல்லா பாத்தனா இப்ப மாம்பழ சீசன் வேறயா மாம்பழோ வேற வந்துச்சி அதனால அந்த தொட்டுக்கலா நா எதுவு செய்றது கெடயாது சாம்பார்னா மாம்பழோ கீரனா மாம்பழோ கார கொழம்புனா மாம்பழோ அதேதா செய்வ நா திருப்பி திருப்பி
ஆனா நம்ம ஒன்னு நெனச்சி இப்டி எல்லா செய்றோ ஆனா மத்தவங்க எதிர்பார்க் கறது வேறயா அத வேற நம்ம வந்து பாத்து பாத்து செஞ்சி குடுக்குற மாரி வேற இருக்கு
அதனா வாழ்க்க வேற என்ன பண்றது யாராது யாராவது நம்ம பேசுற விதத்த நம்ம எதிர்பாத்த மாதிரி எதாவ்து நடக்குதா அதுதா தானா என்ன நடக்கணுமோ அதுதா நடக்குது அதுபடிதா போணு
சில பேரெல்லா பாத்தா எதாவ்து சொல்லிடுவாங்களோ நம்ம செய்யறத பாத் து அப்புல்லா எனக்கு தோணிருக்கு சில நேரத்துல
ஆமா அதுக்குள்ள அடுத்த வேல வந்துரு இவங்க பெரியவங்க எதா சொல்லிடுவாங்களோ நம்ப போய் இத கரெக்டா செஞ்சின்னோ அப்டின் சொல்ட்டு செஞ்சுருவோ வாழ்க்க நம்ளுக்கு யோசிக்கற்துக்கே நேரோ குடுக்காது போல அந்த மாரி வந்துட்டே இருக்கு ஏதா ஒரு ஞாபகோ
ஆனா ஒரு விஷியோ தெரிமா நம்ம வாழ்க்க எவ்ளோ சாதாரணமா இருந்தாலு அதுல ஒரு அமைதி வந்து கண்டிப்பா இருக்கணு
ஆமா ஆமா எதிர்கால பற்றி நம்ளுக்கு அமைதி இருக்கணு அப்றோ அப்றோ இன்னு என்ன செய்லா எப்டி வாழ்க்க நல்லா போகு அப்டின் எல்லாரு அத அதயே யோசிப்பாங்கல்ல அந்த இதுவு நம்ம யோஸ்ச்சிட்டே இருக்கணு எப்போமே
யோசிக்கிறது மட்டு இல்ல சில நேரத்துல நம்ம காலில எழுந்துக்கு போது அந்த காத்து வீசுது பாரு அதுல இருந்து மழ வாசன டீ சூடா இதெல்லா கொஞ்சோ நெனச்சி பாத்து தா நம்ம ஹாப்பியா ஆய்க்கணு போல
ஏன்னா அந்த டீ குடிச்சிட்டு அந்த ரிலாக்ஸா வெளில போயிட்டு அந்த படிக்கெட்ல உக்காந்து ஒரு மரத்தடில உக்காந்துட்டு காத்து வாங்கற சொகமே வேற வேற மாரி இருக்கு ஆனா அந்த நேரமு என்ன பண்ணுவாங்கனா ஒக்காந்துட்டு இருக்கான் சொல்லிட்டு கூப்டுட்டே இருப்பா வெளிய வெளில தா இருப்போ அந்த வெளில உக்காந்துட்டு இருந்தாலு கூப்ட்டுன்னே இருப்பாங்க அதுதா
அது தினமு எல்லார் வீட்லயு நடக்கறதுதா இல்ல நம்மதா சின்ன சின்ன விஷயங்கள வந்து சந்தோஷ் அப்றமா ஏத்துக்கிட்டு போவ கத்துக்கணு
அதுவு செரிதா ஆனா ஒரு விஷ்யோ தெரிமா நம்ம வாழ்க்க எவ்ளோ சாதாரணமா இருந்தாலு அதுல ஒரு அமைதியின்னு ஒன்னு இருக்கணு ஆனா அந்த அமைதியே இங்க கடையவே கடையாது இந்த வீட்ல கடையவே கடையாது எப்ப பாத்தாலு கத்திட்டு யார்ன்னா ஒரு லூஸ் டாப் மாரி பேசுவாங்க பாரு அந்த மாரி பேசிட்டு அந்த மாரிதா இருப்பாங்களே
செரி வீடு அதெல்லா நீ எதுவு பெருசா எடுத்துக்காத மொபைல் கூட இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியா வந்துருச்சி தெரிமா
ஆமாமா சில நேரம் காலையில வந்து காற்று மழை வாசன சுட சுட டீ இதெல்லா கூட சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த மொபைல்மாரி வருமா நம்ப மொபைல் பாத்துட்டு அந்த டீ குடிக்கிற சொகோ அதெல்லாம் நல்லா இருக்கும் உடனே போட்டோ எடுக்கலாம் போட்டோ எடுத்துட்டு டீ கப் போட்டோ எடுக்கலாம் எடுத்துட்டு அத ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சா நல்லா இருக்கும் கால்ல குட் மார்னிங்னு வெக்கலாம். அதெல்லா ரொம்ப நல்லது
ஆமா ஏ நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி கூட குட் நைட் அப்பில்லா வச்சுட்டு தூங்கலா அந்த மாரி வெயிலே நம்ம வந்து இருந்துர்லா போல இவங்க கூடெல்லா இருக்கிறத விட
ஆமா அதெல்லா பெரிய விஷய தானே இப்ப இரவு தூங்கறதுக்கு முன்பே வந்து சில நேர ஃபோன் அடிச்சு விட்டு அப்படியே கொஞ்சோ நா அமைதியா இருக்கலாம் அது போல இருக்கலாம் ஆனா ரெண்டு மிஷத்துல எடு எடுத்து பாக்கணோ ப்பா அது வந்து நம்ம போன்ல எல்லா கரெக்டா இருக்கா ஆப்ஷன்ல்லா நம்ம கரெக்டா எல்லா போஸ் பண்ணிட்டோமா அதெல்லாம் பாத்துட்டு அப்புறோ தா தூங்கணூ நான் ஒரு வாட்டி அப்படிதா என்ன பண்ணிட்டே எங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்கோ கால் போட்டுட்டு நைட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போல கால்ல வரைக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு எழு பா எழுந்து பார்த்தா அந்த கால் அப்படியே இருக்குது போன் ஒரு ஒரு மாரி ஹா இது ஹேங்கப் மாதிரி ஆயிட்டு போயிடுச்சு போனே அப்புறந் தா தெரியுது ஏன்டா இப்படி பண்ணோ அப்படின் சொல்லிட்டு
அப்படியா அப்படி என்ன பாத்த நீ பாத்து ஹேங் ஆயிடுச்சுன்னு சொல்ற
அதுல என்னா பார்த்துட்டிருந்தே இந்த ரீல்ஸ் தா பார்ப்பே ரொம்ப பாத்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டுருப்போ தூங்கிட்டு இருக்கோ போல அப்புறோ ஃபோன் எதுவுமே செ நெட்டூ ஆஃப் பண்ல திடீர்னு கால் யாருக்கோ போட்டுட்டு இருக்கே அந்த காலும் அந்த ரீல்ஸ் பார்த்தது எல்லாமே கொஞ்சே அப்டியே கொலாப்ஸ் ஆயி ஹேங்க் ஆயிச்சி அப்புற ஃபோனு நீ எனக்கு தெரிஞ்சு போனே போயிட்டுருக்கோ அதுக்கப்புறோ நா வீட்டுல யாருகிட்டயுமே எதுவுமே சொல்ல நாம்மளே கடைக்கு போய்ல்லா சரி பண்ணிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டே
போன்லா ரொம்ப பாக்காத கொஞ்ச நேரம் யார்ட்டையாவது நாலு பேர்ட்ட உட்காந்து பேசு அப் அப்பதா உனக்கு போர் அடிக்காது கஷ்டமாலா இருக்காது
ஆமா ஆமா இங்க இங் பேசுனாங்லா எல்லா ஒரு ஒரு மாதிரி ஒண்ணு ஒண்ணு பேசுவாங்களா அதனால யாருகிட்டமே எதூ பேச்சல்லா வச்சுக்க மாட்டே ஏ பாட்ன்னு ஃபோன் பாத்துட்ருப்பே இல்லன்னா நா படுத்துட்ருப்பே நாளைக்கி என்ன செய்லா நாளைக்கு என்ன செஞ்சா நல்லா இருக் கோ வீட்ல நாளைக்கி சுத்தமா வீ வீடெல்லா கிளீன் பண்ணிட்லா அப்பதா சுத்தமா இருக்கோ வீடு கோலம் போட்லா கால்ல எழுந்து அது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கோ அப்படின்னு சொல்ட்டு நெனைப்பே மன நிம்மதியாவூ இருக்கோ இல்ல நம்மளுக்கு அதானே
ஆமா அப்படித்தா இருக்கோ நா இன்னொரு விஷயமும் பண்ணுவே என்ன தெரியுமா வெளியில போறது பூங்காக்கு போவே அப்புறோ அங்க வந்து தண்ணீர் பாக்குறது செடிக்குல்லா தண்ணி ஊத்துறது இந்த வேலையும் செஞ்சு என் மனச வந்து நானு சந்தோஷ் செம்மா வச்சுருப்பே
ஆமா ஆமா நம்ம பார்க்ல்லா நம்ம அடிக்கடி போனும்தா ஆனா உண்மையிலயே அவ்ளோவோ சிம்புளே கெடையாது நம்ம பார்க்கு போயிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் ரசிச்சு பாக்குறதே ஒரு பெரிய இது அந்த கார்டன்ல்லா சொல்லுவாங்களே அதெல்லா ரொம்ப இதுவா இருக்கோ நா ஒரு வாட்டி நெனைச்சிருக்கே அந்தக் கார்டன்ல இருந்து ஒரு ரோஸ் நம்ம எடுத்துட்டு போய் நம்ம வீட்ல வைக்கலா நம்ம தண்ணில்லாம் ஊத்தி வளர்க்கலா அது வளர்ந்துதுனா நம்ப சொல்லுவாங்க சில பெரியவங்களா அது வளர வளர நம்ம வீட்டல வந்து எல்லா ஆரோக்கியமு நெரம்பி வரு அப்படின் சொல்வாங்க அதுனாலயே ந எடுத்துட்டு வந்து ரோஸ்ல்லா வளப்ப நீ ரோஸ்ல்லா வளத்திருக்கியா
ஆ நா சோ ரோஸ் லா வளத்துட்டுதா இருக்க எங்க வீட்ல
நா இந்த ஒய்ட்டு ஃப்ளவர் லா வருல்ல அது கூட வளப்ப உனக்கு என்ன மாரி ஃப்ளவர் எல்லா புடிக்கு
எனக்கு இந்த இது இருக்குல்ல மெரூன் கலர்ல ரோஸ் மாரி வருமே அது ரொம்ப புடிக் கு மல்லி செடி ரொம்ப புடிக்கு வாசனையா இருக்கு
சேரி எனக்கு ஒரு வாட்டி நீ எங்க வீட்டுக்கு வர சொல்ல கண்டிப்பா வாங்கிட்டு வா நா எனக்கு அந்த ரோஸ் செடி மட்டு
சேரி கண்டிப்பா நா எடுத்துட்டு வர
சேரி சேரி நீ இப்ப இப்ப வேல பாரு நா உனக்கு அப்புறமா கால் பண்றன்னா நீ ரோஸ் செடி மட்டு த தடவ மறக்காம வாங்கிட்டு வா
சேர் எடுத்துட்டு வர கண்டிப்பா பாய்
ம் பாய் பாய்